ஆம் உங்களுது உங்களோட கான்டக்ட் மட்டு எனக்கு டக்குனு அதாவ்து என்ன சொல்றது அ ரொம் ப லைன்க்கு ஒழுங்கா கெடைக்க மாட்டேங்குது மேம்
டியா ஏ
உங்கள்ட்ட பேசறப்போ நா எனகிட்டேயே ஆ என்னோட வாய்ஸ் எனக்கே கேக்குற மாரி இருக்கு அ நா பேசி கொஞ்சொ நேரோ கழி ச்சு வரைக்கு என்னோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு அதுக்கப்பறந்தா நீங்க கேட்டுட்டு நீங்க ரிப்ள பண்ற மாரிருக்கு கொஞ்சொ சம் ப்ராப்ளம் அங்கிட்ட என்னா யாரு குசு குசு குசுனு பேசறாங்கள
ம் எ பைய ஒருத்த இருக்கான்ல நா சொன்னனேயா சத்தம் போட கூடாதுன்னு அதனால மெதுவா கேக்குறா எதோ
ஓகே மேம்
அங்கே பாப் பைய தூங்கிட்டாப்பலையா என்ன
இல்ல மேம் ஃபீட் பண்ணிக்கிட்டே படுத்திருக்கா மேம் தூங்கிட்டே இருக்கா
ஓ நைட்டானா அதான வேலயே
அதான்ன மேம் வேல முடியல மேம் முடியல
சேரி சரியாகு என்னாச்சு ஒடம்புக்கு எதுவு சரி இல்லியா ஜலதோஷ
ஆமாம் ஆமா மேம் ஜாலதோஷொ எப்டி மேம் கரெக்டா சொல்றீங்க
அதா நல்லாவே தெரியுது உங்க வாய்ஸ்லே உங்க குரல் எனக்கு தெரியாதா நார்மலா இருக்கும்போது எப்டி இருக்குன்னு
இன்னிக்கு காலைல இருந்து ஜலதோஷ மேம் இன்னி தல குளிச்ச காலைல அதுல இருந்து ஒரே ஜலதோசம் முடியல டேப்லெட் போடவு மறந்துட்டு வந்து படுத்துட்டே
என்னான்னு பாருங்க இந்த கஷாயொ எதாவ்து குடிக்கலாம்ல
எனக்கு இந்த ம் அ டஸ்ட் அலர்ஜி மாரி மேம் ஆனா ஹா ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணியாச்சு மேம் ஆம் சைனஸ்கு பொய்ட்டூ த சீ டி ஸ்கேன் எடுத்து அத போய் ஹாஸ்பிட்டல்லயு பாத்துட்டே சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப கெடையாதூ சிவியரால்லா இல்ல ஆ லைட்டா இருக்கும்போலருக்கு ஆனா சிவியரா கெடையாது ஆ டஸ்ட் அலர்ஜிதா உங்களுக்கு இருக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாருக்குன் சொன்னாங்க
அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்தாலு இந்த சைனஸ் ப்ராப்ளோ வந்து இன்கிரீஸ் ஆய்ரூ ஏனா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ் ரெண்டு வருஷமா நா அதோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கே
வீசிங்கு இருக்கு மேம் எனக்கு வீசிங்கு இருக்கூ
எனக்கு வந்து இப்ப நா என்ன ஆ என்ன வலியதானு என்னால தாங்கிக்க முடியுது ஆனா இந்த மூக்கு அடச்சி சு இந்த மு தும்பலா வரு ஃபர்ஸ்ட் டு அப்பறொ மு
அப்படிதா மேம் அப்டிதா மேம் வருது ரன்னிங் நோஸ் ரன்னிங் நோசா இருந்துட்டே இருக்கு தும்மல் தாங்க முடியல தலபாரமா தடுமம் சளி புடிச்சிகிச்சு மேம்
அதேதா அதுக்கப்பறோ எனக்கு சி டி ஸ்கேன் எடுத்து பாத்ததுலா தெரிஞ்ச்சி சைனஸ் இருக்கு பிளஸ் மூக்குல வந்து சத வளந்துருக்கு அதுக்கப்பறோ லெஃப்ட் சைடு மூக்குல வந்து அந்த தண் டு வந்து வளஞ்சிருக்கு அப்போ ஆப்ரேஷன் பண்ணணு அப்டிங்ற மாரி சொன்னாங்க டாக் ட்ரூ ஆ நா வந்தூ முன்னாடி பண்ணலான் இருந்தே அதுக்கப்பறோ பாத்தே நா பண்ணிட்டா பையன யார் பாக்குறது இவ வேற கொஞ்சொ சேட்டக்கார பையே நா சொல்லி குடுத்தாதா படிப்பா அப்டிங்குறப்போ நா என்ன பண்ணன்னா இந்த தமிழ் மெடிசன் அதுக்கு போனே இது எங்க தெங்காசிலே ஒரு டா ஒருத்தங்க இருக்காங்க சாரா டாக்டர்னு ஒரு தங்க அவங்ககிட்ட போனே அவங்க எப்டினா கையப்புடிச்சிட்டே எல்லாத்தையு சொல்லிடுவாங்க நல்லா சொல்லுவாங்க கைநாட் டாக்ட்ரூ இப்பொ அவங்ககிட்ட போய் கொஞ்ச நாள் நா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஓரளவு இந்த பிரச்சன வந்து எனக்கு கொஞ்சோ பிரச்சன பரவால்லாம இருந்துச்சி ஆல்ரெடி எனக்கு ஒரு பால் கட்டி மாதிரி இருந்துச்சீ இந்தே ஒடம்புல ஆஹ் அதுக்கூ சேத் தூ அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண இப்போ ஓரளவு ஓகே ஆயிருச்சி
எனக்கு
அதி அவங்க சொன்னாங்க இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சைனஸோட பிர ச்சன வந்து இன்னு கூடுமா நம்ம அத கொறைக்கிறதுக்கு சத்தான சாப்பாடு சாப்டனுமா ஃப்ரூட்சா இருக்கட்டூ அத மாரி சத்தான சாப்பாடு சாப்டாலே அது வந்து அந்த பிரச்சன எல்லாத்தயு தடுத்துரூ
அப்டிங்கிற மாதிரி சொன்னாங்க நாம எங்க சத்தா சாப்புட்றது மூணு வேலஸ் சோறு அவ்ளோதா இதுக்கெடைல என்ன ஃப்ரூட் நாலா எந்த ஃப்ரூட்மே சாப்புட மாட்டே
இங்கயே ஃப்ரூட்ஸ் எல்லா இருக்குமாமா அத சாப்புட்றக்கு அவ்ளோ கஷ் டமா இருக்கு நமக்கு இருக்குறத சாப்புட முடியாது அதுக்கு டைமூ கெடைக்காது டைம் இ இருந்தாலூ அத மெனக்கெட்டு சாப் புட்றதில்ல அந்த மாதிரி எப்பயாது இப்ப மாமனார் மாமியார் இல்லையா நாமட்டந்தா இருக் கே அதனால ரொம்ப வேல கெடையாது சோ அப்பப்ப ஏதாவது ஜூஸூ அ ஃபஸ்ட்டு கொஞ்சொ பயமா இருந்துச்சு மேம் அதுவு எங்க வீடு பாத்திங்கன்னா இந்த எ அதாது இந்த தெருளே மொத்தமா எங்க தெருல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வீடு தான் இருக்கும் அதுல ரெண்டு வீட்ல ஆள் இருக்கும் மாட்டாங்க ஆளே இருக்க மாட்டாங்க அதுவும் இப்பவாது எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு ஒரு வீட்டுல இப்ப ஆள் இருக்கு இருக்காங்க எனி டைம் இருக்காங்க பக்கத்து வீடு அந்த வீட்ல எங்க வீட்ட ஒட்டி ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்லயும் பரவாயில்ல ஆள் இருக்காங்க முன்னாடி யாருமே அந்த பக்கத்து வீட்டுல சுத்தமா ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அக்கா ஃபாரின்ல இருந்தாங்க ஹஸ்பண்ட் மட்டும் எப்பயாது வர்றது போறது வ வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது சோ அந்த மாரி இருப்பாங்க எதுத்த வீட்டுல ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ பக்கத்து வீட்லயு அந்த அக்கா இருக்காங்க ஆள் இருக்காங்க போக வர இருக்காங்க எதிர்த்த வீட்லயும் ஆள் இருக்காங்க சோ அதனால கொஞ்சம் பயம் இல்ல ஆனாலும் எங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி எல்லாம் இல்ல ஓ மெயின் டோரும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் தா ஆ கொஞ்சம் பயமாதான் இருக்கும் இன்னும் வீடு வந்து பினிஷ் பண்ணாம வச்சிருப்பாங்க எங்க மாமியார் வீடு இருந்த வீடு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் எதுவுமே இருக்கு இருக்காது ஆனாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பயமா இருந்துச்சு மேம் அதுக்கப்புறம் எனக்கு இப்ப நம்ம எல்லாருமே எப்போதுமே எதிர்பார்த்துட்டே நம்ம வாழ முடி முடியாதுல்ல இப்ப என் ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காங்க நா இப்ப யாராவது இருந்தா தா நா இந்த வீட்ல இருப்பே நா சொல்ல முடியாதுல்ல சோ அதனால இப்ப நா இருந்து இருந்து பழகி இப்ப இப்ப நா ஆட்டோமேட்டிக்கா நானாவே இருந்துக்குவ அவுங்க போவாங்க வருவாங்க
உண்மையா உண்மையா சொல்ல போனா நா உங்கள ரொம்ப பாராட்டணும் சத்தியமாக அப்படி ஒரு ப்ளேஸ்ல நா இருக்கவே மாட்டேன் அதுவும் கொழந்தைய வச்சுட்டு தனியாங்குறது
இல்ல மேம் இந்த வீட்டுல வந்து யாருமே எங்க வீட்டுல எங்க ஃபேமிலில எங்க பெரிய ஃபேமிலின்னு சொல்லியிருக்கேல்ல எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா மொத்தம் என்னோட சேத்து நாலு மருமக நாலு பையன் ஒரு பொண்ணு என் மாமியாருக்கு நாலு மூணாவது பையனதா நா கல்யாணம் பண்ணிருக்கேன் நாலு மருமக யாருமே இந்த வீட்டுல இந்த மாரி தனியா இருந்ததே கிடையாது இந்த வீட்டுல இப்ப மத்தவுங்களா அவுங்கவுங்க வீட்ல கூட ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறாங்க பாறாங்க பிள்ளைய வச்சுட்டு தனியா இருக் காங்க அந்த மாதிரில்லாம் இருந்துருவாங்கன்னு வச்சுக்குங்க ஆனாலும் அப்படியுமே அவுங்கல்லாம் பயப்படுவாங்க இருக்க மாட்டாங்க பட் இந்த வீட் டுல வந்து இருக்க முடியாது ஏனா அது எங்க வீடு வந்து லாஸ்ட்டா இந்த ஏரியாலயே இந்த தெருவுலயே லாஸ்டா ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கும் வீடு அதாவது என்ன நடந்தாலுமே தெரியாது அந்த மாரி ஆ கொஞ்சம் சேஃப்டி இல்லாத வீடு தா பயமா இருக்கும் இன்னும் வீடு பினிஷ் பண்ணல காம்பவுண்ட் சுவர் எதுவுமே இருக்காது பட் கொஞ்சோ பழ
எங்க வீடு எங்க வீடு ஆ எங்க வீட்டுலா பாத் தீங்கன்னா எங்க வீடு நல்லா பெரிய வீடு டபுள் மா
ஆ
டபுள் மாடி கட்டடம் தா ஆனா நல்ல பெரிய கேட் போட்டு நல்ல பெரிய வீடு ஆனாலுமே இந்த வீட்லயும் கூட நாங்க நா நானும் தங்கச்சியுமே இருந்தாலுமே ரெண்டு பேர் மட்டுமே இருக்க மாட்டோம் அப்டி தனியாவு இருக்க மாட்டோ இப்ப அப்பா அம்மா எங்கயாவது வெளியூர் போனாங்கன்னு வெச் ச்சுக்கோங்களே அப்ப நாங்க ரெண்டு பேரும் இருக்கோன்னா நாங்க ரெண்டு ரெண்டு பேரு மட்டு இங்க தங்க மாட்டோ நைட் டைம்ல அ டே கூட இருப்போ அந்த ஆற்ர மணி ஏழு மணிக்கு அப்புறோ சத்தியமா தனியாவே இருக்க மாட்டோ இத்தனிக்கு எங்க தெருவுல ஃபுல்லா பக்கா அ தெரு ஃபுல்லா வீடு தா
ஓ
எங்க தெரு ஃபுல்லா எண்ட்ல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரேயு வீடு தா பக்கத் பக்கத்துலயு செஎரி ஒட்டி ஒட்டி தானே இருக்கு வீடு கொஞ்சோ கூட காப் கெடையாது ஆனாலுமே தனியா இருக்க மாட்டோ பயமா இருக்கோ ஆனா இப்டி ஒரு சூ ழ்நெலையில நீங்க வந்து அதுவு சேஃப்டி இல்லாம காம்பௌண்ட் எழுப்பாத அப்டி ஒரு வீட்ல நீங்க பாப்பாவ கொழந்தைய வெச்சுகிட்டு பையன வெச்சுகிட்டு தனியா
மாடி இந்த வீட்ல மாடி எடுத்தாங்க மேம் அத எடுத்து அதுவு கம்ப்ளீட் பண்ணாம பாதி கட்டியு கட்டாமலு இருக்கோ கீழ்வீடு வந்து ஃபுல்லா உள்ள ஃபுல்லா நல்லா இருக்கோ பெரிய வீடுதா ஹால்லா நல்லா பெருசா இருக்கோ அ ரெண்டு ரூமு கிச் கிச்சனு டைனிங் டைனிங் ஹாலு இதெல்லா இருக் பட் வந்து டோர் வந்து மெயின் டோர் வந்து டபுள் டோரு தா போடுவாங்க மோஸ்ட்லி வீட்ல வந்து டபுள் டோர் தா இருக்கோ சேஃப்டியா அ இங்க எந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர்தா இருக்கோ அதுவு ரொம்ப சேஃப்டியாலா இருக்காது சும்மா அ நமக்கே தெரியோல அய்யய்யோ நம்ம
ஏ வெளிய கேட்டு மாதிரி வெளிய கேட்டு மாதிரி எதயாவது போட்டு அதுக்கப்புறோ உள்ள கதவு போட்டருக்கலாம்ல
இல்லம்மா மாடி எடுத்ததோட இருக்கு சோ என்னதா காம்பௌண்ட் போட்டு கேட் போட்டாலு மாடி எழுப் பறது கொஞ்சோ கஷ்டோ அப்டீன்றனால அ அத மொத்தமா ஃபினிஷ் பண்ணிட்டா அ காம்பௌண்டோ வெளி கேட்டு அந்த மாதிரி போட்றலா அப்டீன்ற ப்ளான்தா போடாம இருக்காங்க அப்டி நா ஏ இந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க எ எ ய எங்க அத்தையே தனியா அந்த வீட்ல இருக்க மாட்டாங்க பயப்படுவாங்க ஆனா நா நா ஒத்த ஆளாவே நா வளந்த பொண்ணா சோ அதனால
உங்க வீட்லயு இல்ல உங்க வீட்லயு இப்டி தனியா இருக்கிறதுக்கு எப்டி அலோவ் பண்ணாங்க எதுவு சொல்லலையா
எங்க அம்மாவா
உங்க அம்மா அப்பா எதும் சொல்லலையா
இப்ப நா இங்க தனியா இருக்கறதுக்கா
ஆமா
ஆ அம்மா சொல்லுவாங்க பத்தரமா இருப்பா நா வேண்ணா வரவா அப்டீன்னு கேப்பாங்க இல்லம்மா பரவால இல்லம்மா நா இருந்துக்குவே பரவால்ல அப்டீன்னு சொல்லிருவே
இல்ல வீட்டுக்கு வா வீட்ல வந்து இருந்துட்டு மாமி மாமா வந்ததுக்கு அப்புறோ போ அந்த மாரிலா
ஓ கூப்புடுவாங்க கூப்புடுவாங்க வாம்மான்னு கூப்புடுவாங்க நாந்தா வர்ல அப்டீன்னு சொல்லிட்டு நாந்தா இருப்பே ஏன்னா எ டைல நறைய டைம் பாத்தீங்கன்னா ஏ இல்ல இல்ல எடையில நறைய டைம் பாத்தீங்கன்னா ஒ ஆ என் ஹஸ்பண்ட் போன டைம் ஊர்ல இருந்தப்பல்லா அஞ்சு மாசோ அம்மா வீட் ல தா நா இருந்தே அது கொஞ்சோ இங்க ப எனக்கு அவுங்களுக்கு கொஞ்சோ புடிச்சக்காம கொஞ்சோ பிரச்சன சோ அதனாலே நா அங்கேயேதா இருந்தே எங்க மாமனார் மாமியார் ஊர்ல இருந்து இங்க வந்ததுக்கு அப்பறமு என்னக் கூப்பிடலே வான்னு சொல்லிட்டு நா எப்ப அம்மா வீட்டுக்கு போனாலும அது நல்லது அங்கேயே இருந்துகிட்டுங்கிற மாதிரி இங்க உ இது பண்ணிக்கிறது ஏன்னா ஏ அம்மா வீட் இல்லாட்னா ஏ ஹஸ்பண்டுக்கு அது சுத்தமா புடிக்காது கோச்சிட்டு போய் அம்மா வீட்டு்ல இருக்கேங்கிற மாதிரி அவர் நெனச்சிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சோ ப்ராப்ளமா போகும் சோ அதனால நா
அண்ணே தம்பிலா இருக்காங்களா
எனக்கு யாருமே இல்ல மேம் நா சிங்களாதா நா கொழந்தையில ருந்தே ஆ ஒரே பொண்ணுதா நா ஒரே ஆளாவேதா ஒரே பொண்ணு நா ஒரு ஆளாவேதா வளர்ந்திருக்கே சோ அதனால என்னால மேனேஜ் உக்கார முடியும் யாருமே இல்லாம ஒரு ஆளா இருந்தாலும் ஒரு வீட்ல இருக்க சொன்னாலு நா இருந்துவேன் நா ஏன்னா அப்படியேதான நா இருந்து பழகுன ஆளு நா ப்ப ஆளுங்களோட ரொம்ப இருந்து நா பழகல நா அப்ப அண்ணே தம்பியோட அக்கா தங்கச்சி கூட நா இருந்து பழகல நா சிங்களாவே இருந்துதா வளர்ந்தேன் பண்ணேன் அதனாலதா எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலில வந்து நா இப்ப வாக்கப்படுற மாதிரி ஆயிருச்சு
ஓகே ஓகே அம்மா உடும் ஹஸ்பண்ட் வீடும் வேற வேற ஊரா ஒரே ஊர் இல்
இல்ல ஒரே ஊருக்குள்ளதாம பக்கத்து பக்கத்துல
பக்கத்து தெருவா இல்ல
அப் ப பக் பக்கத்து தெருனு இல்ல ஒரு அஞ்சு நிமிஷோ டிராவல் பண்ணி போனா ஒரு பத்து கார்லனா இப்ப ஒரு அஞ்சு நிமி கொஞ்சோ போனா ‌ஏ அம்மா வீடு வந்துரு
நடந்து போனீங்கன்னா போ முடியாதா
போனா கொஞ்சோ தூரோ அது அப்படி எப்படி சொல்றது மெயின் ரோட்லே கொஞ்சோ தூரோ போனா அம்மா வீடு
ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அப்டி இருக்குமா
கிலோமீட்டருக்குள்ளதான்னு சொல்லலா அது கார்ல ஒரு கார்ல போனா ஒரு அஞ்சு நிமிஷந்தா பைக்ல போனா ஒரு அஞ்சு நிமிஷத்லாம் போயிடலா இங்க இருந்து அங்கே
ஆ அப்போ அவுங்களே அவங்களா யா இல்ல அம்மாவாது இவுங்கே நைட்ல கூப்ட்டுற்க்கலாம்ல நைட்ல தூங்கறதுக்கு மட்டுமா இது
அப்படிதா நம் முன்னாடி வர்றதுனா வாங்குமா நா மட்டும்தான் இருக்கே அப்டின்னு சொல்லுவே அம்மாவும் பய ப்படுவாங்க நா வரவா அப்படின்னு இல்லமா அப்பறோ நா இருந்துக்குவேன்னு சொல்லிடுவே அதுக்கப்றோ அவங் ஏ மாமனார் மாமியார் போம்போது அது அம்மாவ கூப் ட்டு வச்சுப்பே நைட்டு பாத்துக்க நைட்டு கூப்ட்டு படுக்க வச்சுக்க பண்ணிக்கன்னு ஒரு வார்த்த கூட சொல்ட்டு போக மாட்டாங்க
ஐய்யய்யோ என்ன இது
போ மாட்டாங்க அவ்ங்க சொல்லிட்டு போனாதானப்பா எங்க அம்மா வருவாங்க இது மாமியார் வீடு தான
ஆமா ஆமா ஆமா
இவ்ங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்பறோ எங்க அம்மா வந்து அவங்க அவங்களுக்கு சங்கட்டப்படுவாங்கல்ல எங்க இதுலெல்லா அப்டிதா அப்படிதான் நெனப்பாங்க
ஆ ஹான்
ஆ அதுனால அம்மா இல்ல உங்க வீட்டுல எதுவுமே என்னெய சொல்லல இந்த மாதிரி தனியாருக்கு வந்து படுத்துக்கன்னுலா என்ட்ட சொல்லிட்டு போல அவுங்க சொல்லிட்டு போகாம நானு